அறம் பெய்
ஹலோ சொல்லுங்க
ஆ எப்டி தம்பி யிருக்க
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்புடி இருக்காங்க
வீட்ல எல்லாரு நாசமா இருக்காங்க
ஏ தம்பி இப்டி சொல்ற
என்ன யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க
ப அத்த இருக்கல்ல உன பாத்துக்க உடு
ஆ எங்க ஒய்ஃப் வேற என்ன கண்டுக்க மாட்டீங்குது
ஓ
எங்க ஒய்பு எங்க புள்ளையு வந்து தனியா போயிட்டாங்க
ஓ
அதுனால காலையில இருந்து ஓரே பீலிங்கா நானே சுத்திங்கிரே நீங்க உங்க ஃலைப் எப்டி போயின்க்கிது
ஏ லைப் கடவுள் கிருபையில ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு
ம் நீங்களே நான் வந்து காலையில இட்லி சாப்ட்டே
சூப்பர்
ம்
நல்ல சந்தோஷோ அப்புறோ மதியானோ
மத்தியானோ பிரியாணி இப்போ நைட்டுக்கு வந்து சப்பாத்தி
ஆ அப்ற என்ன செமையா ஒவ்வொரு வேலைக்கி ஒவ்வொரு வெறடி சாப்பிடுறீங்க
எல்லா ஓட்டல்ல தா சாப்பிட்றே
அப்டியா சேரி ஒரு நாள் ஹோட்டல்ல போய் வெளியில சாப்புற்து ஜாலியா தானே இருக்கு
டெய்லி ஓட்டல தா சாப்பரே
ம் காசு நெறைய சம்பாரிக்கிறீங்க போல
காசு எங்க சம்பாதிக்கிறே நானே கூலி வேலைக்கி போறே
சேரி வீட்டுல எல்லாரு என்ன பண்றீங்க நீங்க என்ன ஒர்க் போறீங்க கூலி வேலன்னா
நான்வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றே அதுல வந் து ஒரு ஒர்க்கரா வேல செய்றே
செரி செரி
அது அது செஞ்சுட்டு நைட் ஆனா வாட்ச்மேன் டியூட்டிக்கு போயிட்றே அதுனால எனக்கு ஒரு மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண் வர்து
சேரி செர் சேரி அப்போ உங்களுக்கு காலையிலயு வேல பாத்துட்டு நைட்லயு வேல பாத்றது உங்களுக்கு கஷ்டமா இல்லயா
இல்ல எங்க காலையில அது வேல பாத்துட் நைட் வாட்ச்மேன் வேல தூங்கற்து தா
வாச்சமன் வேல தூக்குறதுக்கு தானா வாட்ச்மேனுக்கு ஒரு புது டெஃபினேஷன் நீங்க தா கொடுக்குறீங்க
ஒரு ஒன் அவரு டூ அவரு கிட்ட லவல் ஓ கிளாக் வர பாத்தீக்கனு அதுக்கத்து நல்லா தூங்கிட்லா
சேரி சேரி
இப்போ நம்ம ஊர் பக்கோ தூங்கற்த்துகு கூட காசு தருவாங்க
ம் வெறி நைஸ் ம்
நீங்க என்னா வேலைக்கி போறீங்க
நா இங்கே டீச்சரா இருக்கே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டா ரொம்ப ஜாலியா இருக்கு பசங்களோட
ஸ்டூடெண்டஸ்ல்லா ஒபே பண்றங்களா பேச்சு
ஆ அதெல்லா ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா ஒபே பண்ணுவாங்க நா ப்வேரேட் டீச்சர் தா என்னோட ஸ்டூடென்ஸ்க்கலா
எல்லாரு கரெக்டா வந்துறாங்களா ஸ்கூல்லுகு
வருவாங்க வருவாங்க ஏதாவது உடம்பு சரில இல்ல கல்யாணம் அந்த மாரிதா லீவு போடுவாங்களே தவிர மத்தபடி எல்லாரு ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க
நீங்க எப்டி ஸ்கூல்ல பசங்க கிட்ட லெசன் எத்தன எத்தன சாப்டர் மு சேரிங்க
இப்பதா ரெண்டு நாள் தாருக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணி இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு மட்டும் தா இன்னைக்கு ஸ்கூல் லீவு வியாழக்கெழமை தா ஸ்கூல் ஆரம்பிச்சு அதனால டூ டேஸ்வந்து சும்மா ஜென்ரலா பசங்க எல்லா டூ மஸ்லீவ்ல எல்லா மறந்துருப்பாக இல்லையா
ஆமா
அதனால பேசிக் மட்டும் தா போயிட்டு இருக்கு டேபிள் டெபுல்ஸ் எழுதுங்க அடிஷன் போடுங்க அப்டின்னு சொல் லிட்டு அது என்ன பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு
எதுவு இல்லைங்களே
அப்டியா சேரி அதனால நார்மலா தா போயிட்டுருக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல மண்டேயால இருந்துதா க்ளாசே ஆரம்பப்போ ஃப்ஸ்ட் நாளே க்ளாஸ் லெசன் எடுக்க ஆரம்பிச்சுன்னா பசங்க ஓடிடுவானுங்க
ம் ம் ஆமா ஆமா
அதனால அடுத்தடுத்து தா
ம் நீங்க இது வீக்கேண்ட்ஸ்ல உங்க ஸ்கூல் லீவு இன்னை மட்டும் லீவு
இல்ல எப்போமே இங்க சாட்டேடே சண்டே மோஸ்டா லீவாக தா இருக்கு
பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா
கவர்மெண்ட் ஸ்கூல் தா
ம் கேவர்மெண்ட் ஸ்கூல் நீ எந்த ஸ்டாண்டர்ட் ஹேண்டல் பண்றீங்க
நா டுவல்த் வரைக்குமே பாப்பே
டுவெல்து ஃப்ஸ்டாண்டர் டுவா இல்ல எல் கே ஜில இருந்தா
ஸாண்டர்ட்லந்து டுவெல்த் வரைக்கும்மே பாப்போ
ம் ம்
ம் எங்க ஸ்கூல்ல எல்லா கிளாஸ்மே இருக்கு
ம் ஸ்டாண்டர்ட் போவீங்களா
அப்டி இல்ல எந்த கொழந்தைக்கு நீடு இருக்கோ அந்த கிலாஸ் போவோம் இப்ப ஏதாவது சப்ளிமெண்ட்ல ட்ரைனி டிச்சர்ஸ் யாரும் வரலனா கிளாஸ் போப்பாங்க ம்
ம் உங்களுக்கு எப்டி போகுது டீச்சர்ஸ் லைஃப் எல்லா
இதெல்லா ஒன்னு பிரச்சனை இல்ல நல்லா போயிட்டு
ஒரே டிப்பரஷனா போகுதுங்களா
அது மாரிலா டிப்ரஷன்லா எதுவு இல்ல ஸ்கூல் குள்ள போய் வீட்லயு ஒன்னு பிரச்சன இல்ல ஸ்கூல்லயு ஒன்னு பிரச்சன இல்ல ஸ்கூல் குள்ள ஆனா ரொம்ப கூலா இருக்கு டைம் போறதே தெரியாது
நெறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ ஹேண்டல் பண்ண முடியாது ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு
அப்டியா இல்ல எனக்கு எதும் அப்டி தெரியல எனக்கு ரிலாக்ஸ்தா இருக்கு அது அவங்க அவங்களோட மென்டாலிட்டி
அவங்க நடந்துட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட
ஆ ஸ்டூடெஸ் கிட்ட அவங்க நடந்துக்குறத பொறுத்து
நீங்க வந்து ஃப்ரீட மா இருப்பீங்களா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட
ஸ்ட்ரிக்ட்டாவு இருப்பே நா ஒரு ஸ்ட்ரிக் ஆஃபீஸர்தா பட் ஆனா சிரிச்சு பேச வேண்டிய எடத்துல சிரிச்சும் பேசுவே கரெக்டா நடந்துக்க வேண்டிய எடத்துல பசங்கள டைட் புடிக்க வேண்டிய எடத்துல டைட்டாவு நடந்துப்பே
ம்
ம், என்ன பசங்களோட பேரன்ட்ஸ் எல்லா எனக்கு ஃபோன் பண்ணியே பேசுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு
ஆ ஓகே இன்னைக்கி எப்டி எப்டி போச்சு ஸ்கூல் இன்னைக்கி நேத்து
இன்னைக்கி ஸ்கூல் லீவு, நேத்து ஆக்ஸ்சுல பசங்களுக்கு புக்ஸ் இஷ்யூ பண்றது இப்ப கவுன்மெண்ட்ல வந்து எல்லா புக்ஸ் எல்லாமே ஃப்ரியா குடுக்குறாங்க இல்லயா நோட்டு புக் இது எல்லாமே அத கிளாஸ் வைஸ் இஷ்யு பண்றது அப்றோ இந்த வருஷம் ஷூ சாக்ஸ் பசங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்க
ம்
அதெல்லா பசங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டு அதுவே சரியா போச்சு
இப்போ இந்த நியூவா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது அது மூலியமா எதுனா பெனிஃபிட்ஸ் வந்திருக்கா
இப்ப இப்பதான அவங்களு புதுசா வந்திருக்காங்க சோ இன்னு அந்த அளவுக்கு ஸ்கீம் எதும் அறிவிக்கல இதுவரைக்கு குடுத்துட்டு இருந்ததுலயே நல்லா போயிட்டு இருக்கு எல்லா பசங்களுக்கு புக்ஸ்லேந்து ஷூ சாக்ஸ் கூட இந்த டைம் யூனிஃபார்ம் குடுத்துட்றாங்க ஷூ சாக்ஸ் குடுத்துட்றாங்க
அவங்க பசங்களுக்கு எந்த வேலையு இல்ல எல்லா கவர்மெண்ட்டே குடுத்துட்றாங்க
ஸ்கூல் பேக்லேந்து எல்லாமே கவர்மெண்ட் குடுத்துட்றாங்க அது இஷ்யு பண்ணவே இந்த டூ டேஸ் சரியா போயிடுச்சு
ஓ அது மா ஆஃப்டர்நூன் ஃபுட்டு கூட தராங்களா இப்ப
ஆமா மார்னிங் ஃபுட்டும் குடுக்குறாங்க ஆப்டர்நூன் ஃபுட்டும் குடுக்குறாங்க
ஓகே எப்டி நல்லா இருக்கா ஃபுட் குவாலிட்டிலா
ஆ அதெல்லா ஒண்ணு பிரச்சனை இல்ல அதுவு நல்லா இருக்கு
ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா இல்ல டீச்சர்ஸ் கூடவா
இங்க கா ஸ்டூடெண்ஸ்க்கு மட்டும்தா அலாட்மெண்ட்டு பட் டீச்சர்ஸ் நம்ப என்னைக் கோ ஒரு நாள் கூட ஒருத்தர் சாப்பிட்றதுனால ஒன்னு ஆகிடாது இல்லையா சோ கூட நம்ம வேணுனா சாப்ட்டுக்கலா டெஸ்டிங்க்கு எல்லா ஆள் வருவாங்க இப்ப நம்பளக்கு திடீர்னு அஃபிஷியல்லா ஷடன் விசிட் வருவாங்க
ஆமா ஆமா
ஆ சாப்பாடு எப்டி இருக்கு சாப்பாட ஆமா ஹையர் அஃபிஷியல்ஸ்லா தரம் எப்டி இருக்கு அவங்க டைம் டேபிள் உண்டு ம் மண்டேனா இதுதா சமைக்கணு டியூஸ்டே இதுதா சமைக்கணு ஒவ்வொரு நாளைக்கு டைம் டேபிள் உண்டு அது போல சமைக்கிறாங்களானுல்லா செக் பண்றதுக்கு விசிட்டிங் ஆபீசர்ஸ் வருவாங்க
நீங்க போனதுலேே எந்த ஸ்டாண்டர்டு உங்களுக்கு ரொம்ப புடிச்சது
அப்படியெல்லா இல்ல எல்லா குட்டிஸுமே என் பிள்ளைங்களாதா பாக்குறே அதனால எனக்கு அப்டி எதும் வேரியேன் பண்ண தெரியல
உங்க டீச்சர்ஸு நறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியு
ஆமா
அதுல உங்களுக்கு புடிச்ச டீச்சர்ஸ்
புடிச்ச டீச்சர்ஸ்னா எனக்கு சின்சியரா வர்க் பண்ற டீச்சர்ஸ்ஸ புடிக்கு சும்மா ஏமாத்திட்டு என் சின்சியரா ஒர்க் பண்ற டீச்சர்ஸ புடிக்கு
ம்
நேரோ காலோ பாக்காம பிள்ளைங்களுக்காக ஒர்க் பண்ற டீச்சர்ஸ புடிக்கு ம் அது மாதிரி இப்ப
யாரு இல்லிங்ளா
பேவரட்டுனா அதுதா சொல்றனே அதுதா ஃப்ரெண்ட்ஸா இருக்கறது வேற ஃப்ரெண்ட்ஸ்ஸுனா இங்க ஒருத்தவங்க இருக்காங்க லோக்கல்லே இருக்காங்க அ அவுங்க ஓகே தா என்னோட ஃபேமிலி விஷயத்துலருந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பே ஆனா ஒர்க்கிங்ல அவங்க எதாவது ஒர்க் பண்ணாம ஏமாத்திட்ருந்தாலு எனக்கு கோவோ வரு
ஆ நீங்க எப்டி இன்சார்ஜ் மாரியா இல்ல டீச்சரேவா
டீச்சர் இன்சார்ஜ் ரெண்டுமே ஒர்க் பண்றே
ம்
அதா நம்பளுக்கு அந்த சின்சியராவே இருந்து பழகுனதுனால இப்ப ஸ்கூல்ல எதாவது மெயின் ஒர்க் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கூடுத்துடுவாங்க ம் ஸூகூல்ல இருக்க எல்லாரோட டீட்டெயில்ஸ் பண்ணறது அதல்லா எங்கிட்ட குடுத்துருவாங்க பண்ணுவே
ஓகே ஓகே மேம் நீங்க என்ன சாப்ட்டீங்க மார்னிங்
மார்னிங்கா மார்னிங் ஆக்சுவலா நா கொஞ்சோ காலையிலயே வெளில போயிட்டே அதனால வெளில போயிட்டு எ ஃப்ரெண்டு வீடுலயே சாப்டுட்ட
உங்க ஃப்ரெண்ட் வீட்லயே இன்னிக்கு மார்னிங் சாப்
அ தோச தோச சாப்ட ஆமா ரெண்டு தோச சாப்ட முடிஞ்ச்சு மத்தியானமு சாப்பல்ல நைட்டு இன்னு சாப்பல்ல
ஏ மேம் மத்தியானோ ஏ சாப்புல்ல
பசிக்கல கொஞ்சோ டயர்டு ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தா ஃப்ரீயா அ காலையிலே அ அஞ்சரைக்குலா முழுச்ட்டே முழிச்சிட்டு வீட்ல பாத்தரோலா தேச்ட்டு துணிய எல்லா வாஷ் பண்ணீட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு எட்‌ மணிக்கு போனனா லெவன் தேர்டி ஆயிடுச்சு வரத்துக்கு
ம்
வந்து படுத்தா போதுன் இருந்துச்சு சோ படுத்துட்டு ஒரு த்ரீ க்கு‌ மேலதா முழிச்சே
தென் நைட் சாப்பாடு ஏ சாப் மத்தியானோ டயர்ட்‌ ஓகே
இப்ப இன் இப்ப வரைக்கு பசிக்கல
இப்ப வரையூ பசிக்கலையா அப்ப நீங்க வேற எதோ நெனப்புல இருக்கறீங்க சாப்பாடு
அப்படியெல்லா ஒண்ணு இல்ல எனக்கே தூக்கோ எனக்கு ஒரு காபி குடிச்சா போது என்னோட வெ என்னோட குவாடிட்டி அவ்ளோ தா ஈவினிங் ஒரு காபி குடிச்ச
எங்க ஏரியால சொல்லுவாங்க கல்லு போட்டாலே வயித்துல கரையணுன்னு அந்த மாறி நீங்க கல்லு மார் நறையா சாப்பண்ணு அப்பதா வயித்துல கரச்சு கரச்சு வெளிய குடுக்கு
ம் இன்னமா சாப்பல்லா
எங் ஊர் தலைவர் ஒருத்தரு சொல்லுவாரு டெய்லியு சொல்லுவாரு அது கல்லு போட்டாலியு வயித்துல கரையணு
ம் அது ஒங்க வயசுக்கு அ ஏ வயசுக்கல்லா அப்டி இல்ல எனக்ல்லா வயச்யாயிச்சு
ம் நீங்ளு யங்கு தா நம்ம நெனைக்றதுதா எல்லாமே
ஓ அது கரெக்ட்டு தா
நம்ம யங்குனா யங்கு ஓல்டுனா ஓல்டு தா
ஆமா சாப்பாடா சாப்புல ஒரு ராகி அந்த கடைல ஸ்வீட் கடைல விக்குல லட்டு மாறி ஒரு ராகி பால் விக்குல லட்டுலே ராகி லட்டு எள்ளுருண்ட மாரி ஆமா ஆமா அது ஒன்னு சாப்டே அப்றோ வீட் ல நெல கடல பட்டாணி இருந்துச்சு
ம்
அது கொஞ்சோ சாப்டே அப்ப ஈவ்னிங் ஒரு டீ காபி குட்சசே
ஸ்நாக்ஸே சரியா போய்தின்றிங்ளா சாப்பாடுக்கு பதில்
இல்ல அதுதா என்னோட குவான்டிட்டி அவ்ளோதா அது சாப்ட்டே ஸோ இன்னு பசிக்கல
ம் நீங்க இஸ்கூல் டைம்ஸ்ல போனாலே அந்த மாரி சாப்டாமதா இருப்பீங்ளா
அப்டி இல்ல டெய்லி சாப்ட்டுருவே இன்னைக்கு என்னவோ அப்டி சாப்புல தம்பி
ஏன்னா நல்லா சாப்ட்டா தா பசங்களுக்கு நல்லா
இந்த மாச சாப்புற தா இனிமே ஒங்களோட அட்வைஸ் படி நா அதிகமா டெய்லி சாப்புறே செரியா
ஆ
சேரி தம்பி வைக்கட்டுமா
ஆ ஓகே
சேர் தேங்க் யூ
தேங்க்